ஐ ஹலோ
வணக்கம்ப்பா வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
ஆ வேல எல்லாம் முடிஞ்சுது இப்ப கொஞ்சோ நேரம் இருக்கறதுனால டி வி பா டி வி பார்த்துட்டு இருக்க
வீட்ல வீட்டு வேலைய போக மிச்ச நேரோ வந்து சும்மாதான இருக்கோ அதுல ஏதாவது வேல பாக்கலா அது மாரி எது ஐ ஐடியா இருக்கா உங்களுக்கு வீட்ல இருந்தபடியே ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு
நானே வீட்ல இருந்து சமைக்கும் தொழில்லு பண்லாமா அப்டின்னு ச நறைய சொல்றாங்கள கிளவுடு கிச்சன்னு சொல்றாங்கள
ஆமா
அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு
ம் ம்
வீட்ல இருந்தே இப்ப அலுவலகத்துக்கு எல்லாருமே ஆமா எல்லாரும் காலை நேரத்துல்ல அலுவலகத் த்துக்கு அவசர அவசரமா போயிட்டு இருக்காங்க அதனால அவுங்களுக்கு வந்து சமைக்கிற நேரங்கறது இருக்கவே மாட்டேங்குது
அதனால யார் யாரு யார் யாருக்கு தேவையோ அவுங்கள ஃபஸ்ட்டு கணக்கெடுத்து அவுங்களுக்கு சிறந்த வீட்டு முறையில சமைச்சு கொடுக்கலா அப்டிங்கிற ஒரு எண்ணோ இருக்கு
நீங்க சொல்றது ச நல்ல ஒரு யோஸ் ஆ நீங்க சொல்றது நல்ல யோசன தா ஆ இது மாரி தொழில் தா இப்ப ரொம்ப சிறப்பா போய்க்கிட்டுருக்கு பெரிய பெ ய நகரங்கள்ல எல்லா வேலைக்கு போறவுங்களுக்கு அ ஒ ஒருத்தவுங்க குறிப்பிட்ட வீட்ல இருந்து கால சாப்பாடு மதிய சாப்பாடு அப்டின்னு ஒரு மாசத்துக் கி இவ்ளௌ அமோண்ட்டுண்ணு பேசிக்கிட்டு அவுங்க செஞ்சு குடுத்துடுறாங்க இதுவு வந்து வீட்ல இருந்தபடி செய்யற ஒரு வேலையா இருக்கு நறைய நா கேள்விப்பட்டிருக்க நீங்களு அந்த வேல செய்றது ரொம்ப சிறந்த வழியா இருக்குனு நனைக்கிற
அதுல உங்களுக்கு எது ஐடியா இருந்தா சொல்லுங்க
ஆ இருக்குப்பா இப்ப ஆ வேல பாக்குறவங்க காலையில வந்து ரொம்ப தூரோ போறாங்கள இப்ப குறைந்தபட்சோ ஒரு ரெண்டு பேருந்து மூன்று பேருந்துல ஏறி எறங்கி போறவுங்களுக்கு வந்து கால சாப்பாடு வந்து செய்ய நேரோ இருக்காது அவுங்களுக்கு
ம்
ஆனா அவுங்களுக்கு வந்து தவிர்க்கவு முடியாது அந்த மாரி சூழ்நலையில
சரி
அ அது மாரி இருக்கறவங்களா பார்த்து நம்ம ஆ கணக்கு எடுத்து வச்சுக்கணு நீங்க சொல்ற மாரி கணக்கெடுத்து வச்சுக்கிட்டோ அப்டின்னா அவுங்களுக்கு காலையில இப்ப ஒரு நா ஒருத்தோங்ளுக்கு அப்டினா ஒரு அஞ்சு இட்லி அவங்க எவ்ளோ சாப்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டு நம்ம ஆர்டர் வாங்கிக்கிட்டோ அப்டினா அவுங்களுக்கு மாசத்துக்கு இவ்ளோ அமௌண்ட்டுனு நம்ம பேசிக்கலா குறைந்த பட்சோ ஆ டெய்லியு காலை சாப்பாடோ இல்ல ம மதிய சாப்பாடோ அது மாதிரி போயி நம்ம செஞ்சுகுவோ அவுங்களுக்கு குடுத்தாலு செரி வந்து வாங்கி கிட்டு போனாலு செரி ஏதாது ஒரு இது அதுமாரி செஞ்சிக்கிட்டோனா நம்முளுக்கு ஒரு வருமானோ வரு
கண்டிப்பாக
ஆ உங்களுக்கு எதாவது இதுல என்ன சந்தேகோ இருக்கு எது மாரி ச டவுட் கேக்குறீங்க
ஃபஸ்ட்டு ஆ மொதல் மொதல்ல என்ன பண்ணணுனா ஆ அலுவலகங்கள் நம்ம நம்மளால கொண்டு போய் குடுக் க முடியு அப்டிங்கற அலுவலகங்கள ஃபஸ்ட்டு கணக்கிடணு
ஆமா
அது வந்து நம்ம கணக் கிட்டுட்டு அவுங்க வந்து சில பேர் வந்து எடை குறைப்பு அதேமாரி எல்லா இரு க்காங்க இல்லயா
அ ஆமா
அதனால அவுங்களுக்கு ஏத்த மாதிரியான உணவகங்கள நம்ம வந்து தயார் செய் அதற்கு மொதல்ல கணக்கிடணு என்னென்ன உணவு அவுங்க வந்து விரும்புறாங்க ஆ என்னென்ன கேக்குறாங்க அப்டின் நம்ம இப்ப கேட்டுக்குட்டு அவுங்க வந்து ப சில சிறுதானிய வகைகள் சுண்டல் காலைல செய்றதுக்கு ஆ வாழப்பழம் சுண்டல் அப்றோ வந்து கொஞ்சோ கொண்ட கடலை அ ரெண்டு இட்லி இல்ல முட்டை அவித்த முட்டை அது மாதிரி சில பேர் வந்து அந்த டயட் ஃபுட்டு அப்டின் சொல்லுவாங்க அது வந்து அதுவு விரும்புறோங்க இருக்காங்க அது மாதிரி அவுங்களுக்கு என்ன புடிக் குது என்ன குடுத்தா சரியா இருக்கு அப்டின் நம்ம கணக்கிட்டுட்டு அதுக்கு ஏத்தார் போல நம்ம வந்து நம்ம சமைச்சு குடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம இந்த தொழில் வந்து நல்லா வெற்றி அடையடுன் நா நனைக்குற அதே நேரத்துல மத் ம்
ஆ சொல்லுங்க நீங்க பேசுங்க
மதியமு சாப்பாடு அ ஒரு கொஞ்சமா சாதோ ஒரு கொழம்பு ஆ ரெண்டு தொட்டுக்க காய்கறியா காய்கறி தொட்டுக்க மாதிரி ரெண்டு பண்ணி குடுத்துட்டு கொஞ்சோ பச்சை காய்கறிகள் அப்டி இல்லன்னா பழங்கள் அது மாதிரி பண்ணி குடுத்தோம்னா சாப்பட்றவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நமக்கு நல்ல ஒரு பொருளா வந்து நம்ம நமக்கு நல்ல ஒரு உணவ வந்து சமச்சு குடுத்தோ அப்டிங்ற திருப்தியு இருக்கு ரெண்டாவது அது வந்து நமக்கு இன்னு ஒரு நல்ல ஒரு பிரபலமா குடுக்கு ரீச் குடுக்கு நம்மளோட சாப்பாட்டுக்கு நம்மளோட கடைக்கு இந்த தொழிலுக்கு நல்லா இருக்கும்னு நா நெனக்கிறே நீங்க இத பத்தி என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொல்றதும் சரிதான் நம்ம செஞ்சு குடுக்குற சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்டினொன இப்பயும் போல ஆ இட்லி சாம்பாரு சட்னி இதெ மாரி இல்லாம ஒரு புதுமையா செஞ்சு குடுத்தோம்னா அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் இருக்கும் அத வந்து கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க சொல்றது சரிதா ஒரு சத்தான ஒரு ஆகாரத்த நம்ம குடுக்குறோம் அப்டிங்கிறப்ப அது அவங்களுக்கு திரு திருப்திகரமாவு இருக்கும் என்னடா நம்ம காசு குடுக்குறோமே நா அது க்கு தகுந்த மாரிய சாப்பாடு இல்லையே அப்படிங்கிற ஒரூ மனக்கசப்பு வந்து அவங்களுக்கு வராமலும் நம்ம பாத்துக்கணும் அதுக்கு தகுந்த மரி தரமாவும் குடுக்குணும் நம்ம
கண்டிப்பா அதுவே வந்து நம்ம வந்து தினமும் ந்த ப்ளாஸ்டிக் ப டப்பாக்கள குடுக்காம நம்ம வந்து ஒரு சில்வர் எவர் சில்வர் டப்பா அது மாதிரி பாத்திரங்கள்ல் கொடுக்கும் போது நம்ம ப்ளாஸ்டிக்ல வந்து சூடா வெக்கும் போது அதுவே வந்து பல ப்ரச்சனகள உருவாக்கும் நம்ப அதயே நம்ம இவ்னுங்களுக்கு இந்த டப்பா அப்டிங்கிற மாரி எவர் சில்வர் டப்பான்னு ஒவ்வொரு அஹ் கஷ்டமர்க்கு நம்ம ஒதுக் கிட்டம்னா அது வந்து அதுவுமே இன்னு கொஞ்சோ ஆரோக்கியத்தை குடுக்கு நம்ம சாப்டுட்டு தூக்கி போடுற மாரி இல்லாம் ம இதல்ல வந்து நடைமுறைக்கு பயன்படுத்திக்களா
இன்னொன்னு நம்ம பிளாஸ்டிக் டப்பா பயன்படுத்தாம இருந்தாலு இப்ப எவர் சில்வர் பாத் திரமே நம்ம பயன்படுத்துறோம்னா அதை வந்து நம்ம சுத்தமாவு பராமரிக்கணு அவுங்களுக்கு அந்த ஒரு அது ஆஹ்ன் சுத்தமா இருப்பாங்களோ இரு எப்படி செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராத அளவு க்கு நம்ம செஞ்சு குடுக்கணு சாப்பாடு முக்கியமா அதுதான் எவ்வளவுதான் நம்ம பாத்து பாத்து செஞ்சாலு சாப்டுறவங்களுக்கு வந்து திருப்தியூ கிடைக்கணு நம்ம மேல ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாரி நம்ம செய்யணு பரவாயில்ல நம்ம வீட்ல செய்ற மாதிரிதான் செய்றாங்க அப்படின்னு செஞ்சா மட்டும்தான் அந்த சாப் பாடு விஷயத்துல ஆஹ்ன் அது ஒரு நல்ல பேரு கிடைச்சிட்டோம்னா நம்ம ஒரு நீடிச்சு இருக்கலா இந்த துறையில
கண்டிப்பாங்க அது மாதிரி நம்ம வந்து அந்த பணம் வாங்குறது வாரத்திற்கு ஒரு முறைனு கணக்கிட்டு கூட வாங்கலா அப்டி இல்லன்னா மாத மாதமும் வாங்கலா எதற்கும் வந்து முன்பணமாக இவ்வளவு பணம் அப்டின்னு நம்ம வந்து அஹ் முதல்லேயே வாங்கிக்கிட்டம்னா நமக்கு வந்து மூலதனம் போடுறதுக்கு வந்து வசதியா இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம்னா காய்கறி வாங்கணு அரிசி பருப்பு எல்லாமே நம்ம வாங்கணு நம்ம முதலீடு போடாம அவுங்ககிட்டயே நம்ம ஒரு முன் பணமா நம்ம ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா இது நம்மளோட இந்த தொழில் வந்து கண்டிப்பா வெற்றி அடையலாம்
நீங்க சொல்றது சரிதா நம்பளுக்கு வந்து நஷ்டோ ஏற்பட கூடாது இப்ப நம்பளே ஒரு கடன் வாங்கி ஒரு எடத்த த்துல செய்றோ அப்டின்னா அ மராது மாசோ அந்த அந்த பணோ கெடைக்கிற வரைக்குமே நம்ம ஒரு கடனாளியா தா அவுங்களுக்கு தென்படுவோ ஒரு காய்கறி கடயா இருக் கோட்டு மளிக கடையா இருக்கோட்டு எதுவா இருந்தாலு
ம்
அதுவே நம்ப சாப்டுறவங்க வாடிக்கையாளர்கிட்ட முன்பண வாங்கிக்கிட்டோ அப்டின்னா அவுங்ளுக்கு கடைசி நேரத்துல குடுக்குறப்ப சிரமோ இருக்காது நம்மளுக்கு சிரமோ இருக்காது
ஆமா நம்ம வந்து இதற்காக நம்ம எங்கியு கடன் வாங்கணுனு தேவருக்காது
இதுல இன்னொரு ஒரு விஷ்யோ என்னன்னா நம்ம வீட்டுலயே நம்ம செய்யறதுனால அ நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தனியா நம்ப சாப்பாடு செய்யணு அப்டிங்கற ஒரு வேல நம்பளுக்கு இருக்காது இப்ப வெளியில ஒரு எடத்துக்கு வேலைக்கு போறோ அப்டின்னா இப்ப இந்தே வேலய ஒரு ஹோட்டல்ல போய் செய்யிறோ அப்டின்னா நா வீட்டல வந்து நம்ம திரும்ப நம்பளுக்கு சமக்கணு நம்ம பசங்களுக்கு சமக்கணு இத மாரி விஷ்யங்கள்ளா இருக்கு வீட்டு வேலையு செய்யணு என்னாகு வீட்டு வேலையு நம்ப செஞ்ச மாரி இருக்கு அ அதன் மூலமா நம்பளுக்கு ஒரு வருமானமு கெடைச்ச மாதிரி இருக்கு ஒரே எடத் நம்ப வேலக்கி வேல பாக்குற மாரி ஆ ஒரு அ ப்ரச்சன இல்லாத ஒரு வேலையா இருக்கு நா சொன்ன இந்த வேல நம்பளுக்கு
கண்டிப்பாக ஏன்னா நம்ப வந்து இப்ப வெளியில நம்ம ஒரு எடத்துல வேல பாக்குறோ அப்டின்னா நம்ப வீட்டுல உள்ள கொழந்தைகளுக்கு நம்ப கணவர் மார் களுக்கு எல்லாருக்கு நம்ப சமச்சு வச்சிட்டு எல்லா வேலையு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்பறோ நம்ப போய் அந்த வேலைக்கி போகுற மாரி இருக்கு அதே இப் நம்ப வீட்லேயே இருந்து இந்த தொழில நம்ம தொடங்கணும்னா நம்ப வீட்டுல உள்ள வேலயு பாத்துக்கலா நமக்குன்ன தனியா சமக்கணுங்கிற அவசியமு இருக்காது
ஆமா இதுதா நம்பளுக்கு என்ன நம்பள மாரி திருமணமான பெண்களுக்கு பாத்தி அ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தா ரொம்ப கை கொடுக்கு கொழந்தைகளையு பாத்துட் டு வீட்டு வேலயு பாத்துட்டு வெளியில போக வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு இதுமாரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து அ ரொம்ப உதவியாக இருக்கு அவுங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்குற மாரி இருக்கு இதுக்காக அவுங்க என்னதா படிச்சிருந்தாலு இந்த சமையல் வேல அப்டிங்கறது வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சியமான ஒரு வேல தா அதுல ஒரு சில மாற்றங்கள் தா செய்ய போறாங்க சுவைக்காகவோ இல்ல நறுமணத்துக்காகவோ இது மாரி ஒரு புதுசா ஏதாவ்து தெரிஞ்சுப்பாங்க அவ்ளோதா மத்தபடி வேற எதுவு நம்ம கத்துக்க போறது கெடையாது எப்பயு செய்யிற சாப்பாடு விஷ்யங்கள ஒரு த மூலதனமா நம்ப யூஸ் பண்றோ அவ்ளோதா இந்த துறையில
தொடர்ந்து பேசலா தோழி அடுத்த பதிவில் பேசலா இதை பத்தி
ஆ ரொம்ப நல்
ஆ கரெக்ட்டு